மனம் எப்டி இருக்கீங்கத் நல்லாருக்கே தோழி எங்க எப்டி இருக்கீங்க தோழி
ஆ நல்லாக்கே தோழி
என்ன பண்ணிட்ருக்கீங்க தோழி சாப்ட்டீங்ளா
ஆமா தோட்டி இப்பதா சாப்ட்டு முடிச்சேங் தோழி நீங்க சாப்ட்டீங்ளா
தோழி இனிமேதா தோழி வேற சொல்லுங்க தோழி நீங்களா சம்ச்சீங்க
தெரிலத் தோழி அம்மா சமச்சாங்க தோழி
சோ நீங்களா சமைக்க மாட்டீங்க எல்லாத் தெரியுந் தோழி எல்லார் வீட்லியும் மோச்ல அப்டிதானே இருக்கும் தோழி
இல்லத் தோழி எனக்கு வேல இருக்கு தோழி பிள்ளைல பாக்கணு சோ பிஸ்னஸ் பண்றேன் சோ வந்து எனக்கு வந்து டைம் இருக்காது தோழி பண்றதுக்கு சோ அம்மாவே பண்ணி வச்சுகுவாங்க தோழி
சேரித் தோழி சேரித் தோழி
அப்றோ நீங்க என்னாப் பண்ணு
அ அவளத்துக்கு சம்பாதிக்கனுங்ளா தோழி? ஓ சேரி தேரி தோழி. நீங்க பிசினஸ்ல நல்லா வர்ணுன் நா வந்து கடவுள் கிட்ட வேண்டிகிறே தோழி.
கண்டிப்பா தோழி கண்டிப் பா ப்ரே பண்ணிக்கோங்க. நீங்க என்ன பண்றீங்க கல்யாண ஆய்ட்டா தோழி?
இல்ல தோழி நா காலேஜ்தா படிக்கிறே தோழி கல்யாணோ இன்னுலா ஆவல. அதுக்கல்லா இன்னு டு டைம் இருக்கு தோழி. வாழ்க்கைல முன்னேறம்ல தோழி.
ஆமா தோழி கண்டிப்பா வாழ்க்கைல வந்து முன்னேறணு. கலாக்கில நல்ல ஒரு லைஃப் பாட்னர் சூஸ் பண்ணிட்டோன்னாலே நம்ம பாதி முன்னேறுன மாரிதா தோழி.
கண்டிப்பா தோழி. ஆமா தோழி கண்டிப்பா.
நீங்க என்ன தோழி லவ்ல்லா பண்றீங்ளா தோழி?
இல்ல தோழி நா சிங்ளாதா இருக்கே லவ்லா இன்ரெஸ்ட் இல்ல வீட்ல பாக்க மாப்ளையே நா கட்டிக்கலான்ருக்கே.
கே தோழி உங்குளுக்கு வரவங்க நல்லவங்களாருப்பாங்க நீங்க ய மிஸ் பண்ணிராதிங்க தோழி.
என்ன தோழி? ஹலோ? செ ஆமா தோழி ஆமா ஆமா. வேற என்ன சொல்லுங்க தோழி.
வேற என்ன தோழி என்ன பண்லானு இருக்கீங்க லைஃப்ல?
லைஃப்ல வேலைக்கு போணு சம்பாரிக்கணு அந்த மாரிதா தோழி.
ஓகே தோழி என்ன வேலஞ தோழி?
எல்லா வேலைனாலு பாப்பே தோழி டி சம்மந்தமா லேப்டாப் கம்ப்யூட்டர் இல்ல இல்ல அ து உங்க வேலனால நா கேக்ல தோழி.
ஓக் தோழி ஓகே ஓகே ஏ பாக்க இல்ல தோழி நா பிசினஸ் ஸ்டாட் பண்றேங் தோழி. ம் ஓக்கே தோழி.
செரி தோழி செரி. செரி தோழி செரித் ஆ ஆ ஆமா. க்கா பேபி தோழி ஏன் பேபி இல்ல தோழி. ஆ ஆமா தோழி கண்டிப்பா பாத்து ஓகே தோழி எ பேபி மாரிதா நா பாத்துக்குறே. எ புடிச்ச பர்சனயே நா வந்து என்னோட ரொம்ப கு்ளோஸ் மாரி பாத்துப்ப தோழி.
பரவான்ணு உ கண்டிப்பா உங்க லைஃப் பாட்னர் வந்து குடுத்து வெச்சவங்க. உ உ உங்குளுக்கு வரவங்க நல்ல ஒரு லைஃப் பாட்னராதா கண்டிப்பா வருவாங்க தோழி. நீங்க அவுங்கள மிஸ் பண்ணிடாதீங்க.
அ கடவுளோட கருணைல எல்லாருமே நல்லவங்கதா தோழி அதனால எல்லாருமே நல்ல நெறையா வருவாங்க தோழி.
கண்டிப்பா தோழி கண்டிப்பா ம் அப்றோ வேற என்ன தோழி சொல்லுங்க. டூர் எங்யாவ்து போனீங்ளா தோழி? டூர் டூர்க்கெங்யாத் போனீங்களா?
இல்ல தோழி எங்கியுமே போல. இங்க பாருல எப்படி தாரள எங்கியுமே போல தோழி வேற எதா சொல்லுங்க தோழி உங்க வாழ்க்கை பயணத்த பத்தி எதாது.
ஏ வாழ்க்கை பயணம் வந்து நல்லா இருந்துது தோழி நா வந்து லவ் மேரேஜ் பண்ணே தோழி ம் நானு எ ஃப்ரெண்ட்ஸு தோழி லவ் பண்ணோ ஆ நா வந்து இப்ப நல்லா இருக்க நானு இப்ப நல்லா இருக்கே தோழி லைஃப்ல ம்
மே லைஃப்ல நல்லா இருக்கனு தோழி அக்காக்கு கல்யாண ஆயிடுச்சா தோழி
இல்ல தோழி இனி தா இனி திரீ மன்த்ஸ்ல மேரேஜ் தோழி சாரி தோழி அக்காக்கு கல்யாணம் ஆயிட்ருக்கு
ஆ சேரி தோழி சேரி
தோழி ஆ இப்போ வந்து அப்ராட்ல இருக்கா தோழி
தோழி தோழி
நா வந்து ஊர்ல தா தோழி இருக்கே ம் சேரித்தோழி அப்புற வேற என்ன தோழி ஆமா தோழி சாப்டு முடிஞ்சு இனி வந்து நாங்க சி ரோ படுத்து தூங்கிருவோ தோழி ம் மார்னிங் நாங்க ஃபைவ் ஓ க்ளாகே முழிக்கணு சோ நாங்க நைட்டு எப் போமே வந்து ஒரு எட்டு மணிக்குள்ள சாப்ட்டு பத்து மணிக்குள்ள படுத்துருவோ தோழி
சேரி தோழி தோழி நானு அதே மாரி தா தோழி எல்லாமே அது வந்து பர்ஃபெக்டா இருப்பே தோழி
ஆ சூப்பர் தோழி
பர்ஃபெக்ட்டுக்கு மீனிங்கே நா தா அந்த மாதிரி இருப்
ஆ நீங்களே உங்கள எப்வுமே பெருமைபடு படுத்
இல்ல தோழி எல்லாருமே என்ன அப்டித்தா கூப்பிடுவாங்க பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட்டுன்னு
ஓ ஓகே தோழி ஓகே ஓகே காலேஜ்ல பிரண்ட்ஸ்லா உண்டா தோழி
ஆமா தோழி எல்லாருமே உண்டு தோழி
பத்தி ஒரு ரெண்டு வார்த்த சொல்லணுனா என்ன சொல்லுவீங்க
ஆ ஆட்டிட்யூட் அந்த மாரி தா சொல்லுவே தோழி
ஓகே தோழி அப்ப நீங்க மட்டுந்தா அந்த
ஆமா தோழி ஆமா தோழி கண்டிப்பா வேற என்ன தோழி கண்டிப்பா சொல்லுங்க
வந்து எனக்கு வந்து இனி ஒரு டூடேஸ்ல வந்து அப்ராட் போற
ம் என்ன தோழி
பிசினஸ் உங்களோட சவுண்ட் எனக்கு ரொம்ப இதா இருக்கு தோழி பேக்ரவுண்ட் சவுண்டு அப்டி இருக்கக் கூடாதுன்னு நமக்குடை இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு தோழி தெரியுமா
புரியல தோழி என்ன தோழி
இந்த டாஸ்கோட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பேக்ரவுண்ட்லல்லா அவ்ளோ சவுண்ட் வரக் கூடாதுன்னு இருக்குது அத நீங்க
எ ஆ ஓகே ஓகே இப்ப எப்டி ஓகே வா தோழி
ஆ இப்ப ஓகே தோழி இப்போ வந்து ஒரு டூ டேஸ்ல வந்து நாங்க அப்ராட் போலானு கொஞ்சவே எங்களோட பிசினஸ்சா வந்து நெக்ஸ்ட் லெவல்க்கு கொண்டு போவ அங்க ஒரு ப்ரொமோஷன் வீடியோ மாறி கூடே எடுக்கறதுக்கு போறோ தோழி இனி ஒரு டூ டேஸ்ல போனோனே எடுக்கணு தோழி ம் ஆமா
சேரி தோழி யாரல்லாம் போறீங்க தோழி
ஆ நா என்னோட ஹஸ்பண்ட் என்னோட பிள்ளையளு என்னோட அம்மா தோழி
சேரி தோழி சேரி தோழி உங்க பிஸ்னஸ்சு நல்ல வளர்ச்சி வரதுக்கு நா கண்டிப்பா வாழ்த் துறே தோழி கண்டிப்பா பிசினஸ் வாழ்க்கையில கண்டிப்பா வாழ்க்கையில எல்லாருமே முன்னேறனு தோழி அதே மாதிரி நீங்களு நல்லாருக்கே நா ஆனா
யாருமே கஷ்டப்படக் கூடாது தோழி எல்லாருமே அவுங்கவுங்க லைப்ல நல்லாருக்கனு ம் ஆமா தோழி
பேபி எப்புடி இருக்கு தோழி
ஆ நல்லாருக்கு தோழி ம் ஏ பிள்ளைங்க ரெண்டு பேருமே வந்து நல்லா அடக்கு ஒடுக்கமான பிள்ளைங்க தோழி சேட்ட அவ்ளோவு பண்ணாது நா அப்புடி சொல்லி கண்டிச்சு வளர்ப்பே இப்போ டைமுக்கு தூங்குவோ டைமுக்கு
தோழி
ஆ கண்டிப்பா தோழி கண்டிப்பா நா என்னோட லைஃப பத்தி நா பேசுறே தோழி
சேரி தோழி இன்னைக்கி ஏ ஃப ஃப்ரெண்டு் வந்தாங்க தோழி எனக்கு வந்து டய்ரி மீ்க் ஆல்மண்ட் ரோஸ்டட் வாங்கிட்டு வந்தாங்க சாக்லேட் பெருசு
ஆ
நா நல்லா ஜாலியா தின்ன தோழி
ஓ சூப்பர் தோழி உங்க மேல நல்லா பாசோ இருக்குற ஃப்ரெண்டா இருப்பாங்க போல கண்டிப்பா
தோழி அதனால தான என்ன புரிஞ்சுகிட்டு வாங்கிட்டு வந்துருக்காங்க தோழி ம் இன்னொரு தோழி நாளைக்கி கூப் டாங்க அது என்ன ஆச்சுன்னு தெர்ல தோழி
ஓ எங்க கூப்டாங்க தோழி?
எங்யோ ஆட்ரு குடுக்கணு கூப்டாங்க தோழி
ஓ சேரி தோழி சேர் சேர்
ம் அது என்னாச்சுன்னு தெர்ல தோழி, நீங்க கேட்டு சொல்றீங்களா,
நா எப்டி தோழி உங்க ஃப்ரெண்ட கேட்டு சொல்ல முடியு?
அப்டியா தோழி எதனாலு கேட்டு சொல்லுங்க நீங்க இப்ப பதிலு சொன்னாலு எனக்கு ஓகே தா இது பதில் என்ன தோழி?
ம் பதில்னு எப்பவுமே இல்ல தோழி ம் அப்றோ வேறன்ன தோழி
பதிலு என்னது
வேறன்ன தோழி
பதில் என்ன தோழி
தோழி நம் இதில் இந்த வார்த்தைகள் பேச வேண்டாம் நனைக்கிறேன் தோழி
சேரி தெரியு சேரி தோழி கண்டிப்பா, நீங்க நெனச்சா கண்டிப் ட்டன எல்லாமே ஓகே தா சொல்லுவே
ஆ ஓகே ஓகே திடீர்னு இப்போ என்கிட்ட வந்தாங்கனா அந்த ஃப்ரெண்ட் உங்கள்கு ரொம்ப குளோஸா தோழி
அ கொஞ்சோ குளோஸ் தா தோழி எங்க ஸ்கூல்லேந்து சேந்து தா படிக்
ம் ஹும் ஓ ஓகே தோழி சே சேர் சேரி இப்போ வந்து ஒர்தங்க நமக்கு ஒண்ணு வங்கி தந்துட்டாங்கன்னா அவுங்கதா நமக்கு எல்லாமே அப்டின்னு இருக்காதீங்க தோழி. பாச இருக்கவுங்க மட்டு னா நமக்கு வாங்கி தருவாங்கனு இல்ல பாசம் மனசுலயே வந்து இருந்தா போதும் தங்கச் ஒரு குச்சி மிட்டாய் வங்கி தாந்தாங்கன்னா நம்மள சின்ன பிள்ளைன்னா என்ன பண்ணுவாங்க ச்சு ஆ அவ்ங்க எனக்கு மிட் மிட்டாய் வாங்கி தரன்னு அடுத்த நாளுமே வந்து அந்த பர்ஸ்சன பாத்தா மட்டு அந்த பிள்ளைளுக்கு ஒரு தோ இருக்கு இருக்குறதுமா இருப்பாங்க அது வந்து சின்ன பிள்ளோட மைண்ட் செட் நீங்க வளந்துட்டீங்க இப்பமா யாராவது ஒரு குச்சிமிட்டாய் வாங்கி தந்தாலும் போவாதீங்க உங்க பின்னாடி செரியா தோழி இது என்னோட ஒரு அட்வைஸா நீங்க எடுக்கணும் கண்டிப்பா
கண்டிப்பா தோழி இத வந்து நல்ல அட்வைஸ்ஸ நா நெனைக்கிற தோழி கண்டிப்பா
ஆக்ட்டிவ் ம் ம் ம் ம் அப்ரோ வேற என்ன தோழி ம்ம் சமைக்கலா செய்வீங்களா தோழி வீட்டுல
கண்டிப்பா தோழி நல்லா சமைப்ப ஓரளவு சமைப்ப ஆனா எனக்கு மூடு எனக்குன்னு சமக்க ஒரு இது வந்ததா நா சமைப்பேன் தோழி இல்லாட்டி எனக்கு ஒரு ச்சு இன்டரெஸ்ட் இல்லாத போல இருக்கு
ஓ ஓ செரி தோழி செரி நல்லதுதா ம் நா மோஸ்டா குக்கிங் பண்ண மாட்டேன் தோழி
தெரியுது தோழி உங்க ப ப டாக்க பாத்தாலே தெரியுது தோழி கண்டிப்பா
ஆ இப்ப யோசிக்க சிட்டுவேஷன் இது வரைக்கு வந்ததில்ல தோழி அதனாலதா வந் இது நா வந்து பண்ணதில்ல தோழி
சேரி தோழி சேரி சேரி சேரி தோழி வேறென்ன தோழி சொல்லுங்க ஹனிமூன் எங்க போனீங்க தோழி
ஆ ஹனிமூன் வந்து வால்தீவ்ஸ் போன தோழி
சேரி தோழி சேரி சேரி எப்டி பிரைஸ்லா எப்டி இருக்கு தோழி
ஆ பிரைஸ்லா வந்து ஒன் டூ பேக்கேஜ்ல போனேங் தோழி நா
சேரி தோழி சேரி சேரி
ம் ம் உங்ககிட்ட எப்டி டிஸ்டினேஷன் ஏதாவது இருக்கா அப் ஸ்டேஸ் எல்லா போனும்னா உங்ளுக்கு டிரீம் டிஸ்டினேஷன் ஏதாவது இருக் தா ஃபியூச்சர்ல ஹனிமூன் அங்க போனு ஆ ஓ சூப்பர் கண்டிப்பா தோழி எவ்ளோதா மால்தீவ்ஸ் அப் எப்டி போனாலு நம்ம இந்த ஊர் சைட்ல போறது வந்து வேற மாறி தோணு நானுமே போவேண்டான்னு இருந்த என்னோட காலேஜ் ஃப்ரண்ட்ஸ் எல்லாருமே சேந்து என்னோட மேரேஜிக்கு கிப்ட்டா கூப்பன் தந்தாங்க தோழி அந்த கூப்பன்லதா தோழி நா மால்தீவ்ஸ் போனே தோழி சாரி தோழி என்னோட ஃபிரண்ட்ஸ் இல்ல தோழி என்னோட ஹஸ்பண்ட் ஃபிரண்ட்ஸ் என்னோட ஃபிரண்ட்ஸ் வந்து ஒண்ணுக்கு உதவாத ஃபிரண்ட்ஸ்சு ஓகே தோழி நம் நேரம் முடிந்து விட்டது மீண்டும் நேரத்தை சந்திப்போ தேங்க்யூ தோழி வணக்கம் தோழி